ஹலோ
கேக்குதா
ஆ ஆ கேக்குது கேக்குது
ம்
சொல்லுங்க
காலேஜ்ல வேற எல்லா என்ன ஒரு கடுப்பேத்தறாங்க ரொம்ப காலேஜ் போவே புடிக்கவே மாட்டிது
என்ன ரெண்டு வருஷ தா அட்ஜஸ் பண்ணுங்க
போடி என்னடி பண்
வேற வலி இல்ல
ஷால் பின் குத்தணும்மமா ஏ
இப்டித்தானே போடுவீங்க தலைக்கு சுத்தி கட்டுற மாரி
தலைக்கிதா போடுவோ அது வந்துட்டு எப்டி சொல்றது என்னனா ஹலோ
ம் ம்
கேக்குதா அப்டி தாண்டி ஷால் போட்றது நம்ம நார்மலா எப்டி போடுவோ ஒன் சைடா அந்த மாரிதா போடுவோ நாங் க அது அப்டி போட கூடாதாம்மா ஃபுல்லா கவரேஜா போடணுமாமா
சூப்பர்
இப்பில்லா யாராது போடுவாங்களா டி
அதா
இப்ப என்னதா பண்ண போறீங்க அப்டிதா போட்னுமோ
அப்டிதான் போடணும்மும்மா தலைக்கு சால் போட்டுகலா ஆனா வந்து கவ கவரேஜா இருக்கணும்
ஓ செஸ்ட்டு கவர் பண்ணு
ஆ கிளாஸ் ஃபுல்லா இங்கிலீஷே தா பேசணுமாமா ஆ என்னா ஸ்டூடண்ட்ஸ்குள்ளே ஸ்பை வச்சிருக்காங்களமா
ஆ
கடுபாத்துக ஒரு கேண்டின்ல போய் உக்கார கூடாதாமா கேண்டீன் குள்ள போய் உக்கார கூடாதமா பேசுவாங்கடி
ஆ
பேசுறது புரியு ஆனா திருப்பி என்னது
எனக்கு அப்டிதா திருப்பி பேசுற கொஞ்சோ தப்பா பண்ட்டா என்ன பண்றது அப்டின்னு ஒரு இது
இ இல்லன்னா கேட்டுக்கோ ஏதோ நம்ம பேசணோனா வச்சுகோ க்ளாஸ் அவர்ஸ்ல பேஸ்னா
ம்
முன்னாடி போய் ஏன்ச்சு நின்னே இங்கிலீஷ்ல பேசு பத்து நிமிஷோ அப்டி சொல்றாங்க
அய்யய்யோ
என்ன பேசுறது அது ஒண்ணுமே தெரியாது என்ன பேச முடியு தமிழ்ல பேசனால பேச மாட்டோ
இந்தா
கா அதே மாரி க்ளாஸ் ஹவர்ஸ்ல வந்து க்ளாஸ் ரூம்ல வந்து பாய்ஸ் கூட பேசக்க கூடாது பாய்ஸ் பக்கத்துல உக்கார கூடாது இப்படிலா இருக்கு ம் நா யாரு நல்லாவு இருக்க மாட்டாங்க பசங்க எல்லா டோமர் மாரிதா இருப்பாங்க
சரி சரி
இங்க இது என்ன பண்ண போகறாங்களோ யூனிவர்சிட்டியா வேற மாறிடுச்சு அது வேற பயமா இருக்கு இங்கிலீஷ்லா பேச சொல்டாங்கனா இங்க வேற நல்லா பேசுறவங்கலா இருக்காங்கடி அவ்லுங்க கிட்ட பேசுனாவே
எல்லாருமே நல்லா பேசுவாங்க எங்க கிளாஸ்ல ஆமா
அ
மோஸ்டா நா எல்லாருமே நல்லா பேசுவ
ச நம்ம முன்னா டியே இந்த இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்கில்ல வளத்திருக்கணு கம்யூனிகே
அதுதா
இப்ப வந்து முழிக்குறோ பாத்தியா இ உனக்கென்னப்பா நீ பேசுவ
எப்படிதா டி நா பேச அப்பா நா நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது மத்தவங்க கம்பேர் பண்ண நா ஏதோ கொஞ்ச பேசிட் ட்ருந்தே இப்போ காலேஜ் இருக்கவங்களுக்கு கம்பேர் பண்ணா சுத்தமாவே பேசுறது இல்ல அவங்களோட நாலேஜெல்லா நெற ஒ அதிகமா இருக்கு இங்க்லீஷ் நாலேஜ் எல்லா
ஆ
என்ன பண்றது
ஹலோ அலோ எங்க மேம் வேற என்ன தமிழ் என்ன டெனன்ட்டு எக்ஸாம் எழுதுங்கம்மா கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்டி இப்டின் சொல்லிட்ருக்கு
எதுக்கு கவுர்மெண்ட் எக்ஸாம்
கவுர்மெண்ட் எக்ஸாம் எழ்த்ன்னா அல்ல செலக்ட் ஆயிட்டோனா நம்மளுக்கு கவுர்மெண்ட் வேல கெடைக்குண்டி
ம் ம் ம் ட்ரை வேணா பண்ணிப்பாரு
போடி இத படிக்கவே தெம்பில்ல மூளை
ம்
ப்ரியா கூப்டியா எடுத்தாலா ஃபோனு
ஆ
ப்ரியா ஃபோன் அட்டன் பண்ணலானு
இல்லையே நா காலே பண்ல நீ எதுக் கூப்பற்றே அப்டீனா ஃப்ரீ ஆய்ட்டு அப்றொ காலே பண்ல அவ
ஆ
ம் ஏ நீ கால் பண்ணிய அதுக்கப்பறோ
நா கால் பண்ண
என்ன சொன்ன என்ன ப்ரெச்சன எது சண்டன்டுருந்தா
அவுங்க வீட்லயா செரியாய்டிச்சுன் நா இல்ல நா ஃபோனு வெக்கும்போது சண்டதா அவ கூப்பர்றா ஃப்ரீ நாளைக்கு அப்டி சொன்னா அவுங்க அப்பா வந்து அலப்பற பண்ட்டுருந்தாரு
அதா அ ஏர் பட்ஸு வேற சார்ஜ் இல்ல ஆஃப் ஆயிடுச்சு ம் அப்பறம்
சொல்லு
சொல்லுனா
நா வேற ஒரு ஐஸ்கிரீம் செய்யணுன்ட்ருந்தே நிவே
எடி அது நீ ஒன் செஞ்சு குடுத்
ஆமா ஏ மீன்லெந்து பொறஞ்சிருக்க நீ மீனுலருந்து பொறந்திருக்க நீ அ நாப்பது மினி கேக்குறே விவ்வே அத் தெரிஞ்சிக்கோ ஹலோ
அ அது சம்மையாருந்ச்சுடி
அந்த பாக்ஸ்ல செஞ்சுட்டு வந்தேல அதுவா
ஆமா அந்த பிரட்டுல போட்டு ஒண்ணு
பிரெட்டு அதுவா
உம்
அ நல்லாருந்தது
சூப்பராருந்துச்சு
அடியே அது கஷ்டட் போடுறதுல்லா போடணு ஆனா நா அதெல்லா போடவே இல்லடி
ம் அது எப்டி செய்யறது எனக்கு சொல்லு நா செய்யறே செஞ்சு பாக்குறே வீட்ல
அது ஒண்ணு இல்ல அது என்ன தெரியுமா பிரெட்ட டோஸ்ட் பண்ணணு ஃடோஸ்ட் பண்ணிட்டு மில் பால்லிருக்குல பால்ல வந்துட்டு கஸ்டர்ட் பவுடரு லைட்டா கலக்கி அதுவு போட்டுட்டு பாயில் பண்ணு பாயில் பண்ணிட்டு பிரெட் இருக்குல பிரெட் போட்டுட்டு அதுக்கு மேல உனக்கு கீரிம் வேணுனா நீ கீரிம் போடலா இல்லாட்டினா சாக்லேட்டு இப்போ டைரி மில்க் வாங்கி அத டபுள் பாய்லிங் மெத்தடுல்ல மெல்ட் ஆக்கிட்டு அத நீ ஊத் ஃபர்ஸ்ட்டு ப்ரெட்ட வச்சுட்டு அதுக்கப்றோ அத ஊத் திட்டு கெசர் பவுடர் போட்டு நீ முருக் வச்சுருப்பைல
ஆமா
அதுவு அதுல போட்டு அதுவு அதுல ஊத்திட்டு அதுக்கு மேல ப்ரெட்டு வச்சுட்டு அதே ரிப்பீட்டடா அதே பண்ணிட்டு மேல நட்ஸ் போட்டு திண்ணா முடிஞ்சு
ம்ஹீம் சேரி சேரி நா பண்ணி பாத்துட்டு சொல்றே
இன்னொன்னு பண்ணுனு நெனச்சே அது என் அதா இப்ப கொஞ்சோ வைரலாயிட்டுருக்குல இன்ஸ்டால ரஸ்க்கு ரஸ்க்குடி ரஸ்க்கு பின்ன வந்துட்டு ரஸ்கு பால் பின்ன வந்துட்டு ஆ நெறையா நட்ஸ் இதெல்லா போட்டு பாயில் பண்ட்டு அ ஆ மிக்சில போட்டு அரச்சிட்டு அதுக்கப்றோ ஃபீரிஸர்ல வச்சுட்டு ஃபீரிஸாக்கி எடுக்கணு அதுக்கப்றோ ஐஸ் கீரிம் ஐஸ் கிரீம் தாது
உம்
இது பண்ணி பாக்கணுனு ஆச ஆமா ஃப்ரி்ஜ்ஜு இல்லையே து நேத்து கார்லிக் மேகி செஞ்சேன்டி நல்லாவே இல்ல
ஒவ்வொண்ணா செஞ்சு செஞ்சு பாக்குறது கல்யாணத்துக்கு இப்பவே ரெடிவு ரெடி ஆகுறியா
ஐயோ அல்லா அப்டியெல்லா இல்ல அங்கதா நம்ம நிஷ்வானா இருக்காளே அப்றோ என்ன
அவ சமச்சுபாளா
அவ எனக்கு அப்றோதா போவா
மு சேரி சேரி
எனக் அப்றோ ஒரு ஆறு மாசோ அப்டி கெளம்பி போவா
உம்
உம்
பறம்
சொல்லு
இல்ல
நா கூப்புடும்போ வீட்டுக்கு வாங்க நீயு பிரியாவு
ஆ சொன்ன அவ பிரியாணி செஞ்சு தரியாமா பிரியாணி செஞ்சு தரன் ஓடி வந்துருவே நானு
நா கூப்பட்றே செரியா எங்க அம்மாக்கு ஃப்ரீய ஆயிட்டு எப்பன் கேட்டுட்டு கூப்பட்றே
சேரி சேரி
உங்க பெருனாக்க கூப்பல்லையா அதா
சேரி சேரி வார வார
ம்